ஹலோ
ஆ என்ன பண்றீங்க
நானா ஈவினிங் ஸ்நேக்ஸ்காக ஏ பொண்ணு சொல்ட்டு போயிர்க்கா எதையாச்சு ஒண்ணு பண்ணிவைங்க நான்வெஜ்ல பண்ணி வைங்க நான்வெஜ் இல்லனா தொண்டையில எறங்காது
அதுவு உண்மதா இந்த காலத் பசங்க சிக்கன் மட்டோங்கூட சாப்ட மாட்றாங்க சிக்கன்னா ஒடனே விரும்பி சாப்ட்டுறாங்க
அப்டி என்னதா சிக்கன்ல இருக்குன் தெரியல சிக்கன்லா சாப்டக்கூடாத் து அதிகமா பா இந்த பொம்பள பசங்கள்ளா சிக்கன் அதிகமா வி ரும்புறாங்க ஆமா
உம் இல்லங்க இன்னைக்கி நி கால்லதா நா ஒரு வீடியோல சீ பாத் தனே அப்டி சிக்கன்னால எதுவு ஆயிடாது அப்டின்தா கால வீடியோல பாத்துட்ருந்தே
உம் உம்
கே ஒன்னு யோசிச்சா ஒன்னு வந் நிக்கிதுல்ல நெறைய சிக்கன் சாப்டாலு ஒரு பிரச்சனையு இல்ல அதுக்கேத்த மாரி ஹெல்த்துக்கு நெறையவ நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க அதா இந்து நார்ச்சத்து நீர்ச்சத்து
உம் புரோட்டீன் இருக்கு இல்லன் சொல்லல உம்
உம் செரி என்ன சொலு செய்றீங்க சிக்கன்ல
அதா போன்லெஸ் சிக்கன் வாய்ங்ட்டு வர சொல்னே மா அ இப்பதா வாயின் வந்து குடுத்தாரு ஆதா அதுல என்ன செய்யலானு யோசிச்சிட்டே இருந்தே கொஞ்சொ டிஃப்ரெண்டா இருக்கணூ புதுசா இருக்கணு இந்த மாரில்லா சொல்ட்டு ஸ்கூலுக் போம்போதே எல்லா கண்டிஷனுஸு போட்டு போயிருக்காங்க பசங்க
சரி இல்ல நம்ப கேட்டா மட்டூ ம் நம்பளுக்கு தெரிஞ்சது சிக்கன் சிக்ஸ்ட்டீ ஃபை தா தெரியு ஆனா இப்ப அவங்களு புதுசு புதுசா வேணுமா உம் உம்
டு நான்வெஜ்ல கொஞ்சோ நல்லா சமைப் பாங்க செரி எதாச்சு கேக்லா அப்டினு அவங்கட்ட கேட்டுட்ருந்தே இவல்லாரூ அவங்க வந்து என்ன சொன்னாங்க இன்ன இந்த மாரி ஷீ கபாப் ஆ ஆ அது அது வந்து குச்சி மாதிரி ஏதோ அந்த குச்சி மாதிரி இருக்கு அந்த அந்த குச்சில வந்து அவுங்க ஏதோ ம் பேஸ் ட்டு மாரி ஏதோன் வச்சிறாங்க மாவு மாரி ரெடி பண்ணி அந்த சிக்கனு அந்த மா சாலா எல்லா அதுல அதுல போட்டு வச்சறாங்க வெச்சிட்டு அ அந்த மசாலாவ எடுத்து எடுத்து அந்த குச்சில வந்து நம்ப கை இந்த ரவுண்டா எடுத்துறாங்க ம மாவ எடு க்குறோல சப்பாத்திக்கு அந்த மாரி ரவுண்டா எடுத்துறாங்க எடுத்து அதுல அப்டே இப்டி இப்டி இப்டி பண்றாங்க ஃபுல்லா அப்டி லைனா அ நீளமா வர மாதிரி
ஆ அந்த குச்சில அண்ணி பாத்து கூட நிக்குது ஆமா நேத்து ஞாயித்து கெழம வரமே இல்ல ஆமா ஆமா அது வேகனுல்ல
ஆ அதனால அது பண்ணி அந்த இது இருக்குல கறி அந்த கறிக்காக அந்த ஸ்டவ் மாதிரி வாங்கிருக்காங்க போல அவுங்க வீட்ல புதுசு புதுசா எதேதோ செய்வாங்க அந்த மாரி அவுங்க அத வச்சி ஆ அந்த ஃபுட் ல்லா அந்த அந்த அந்த தீய்லே வந்து வெந்துர்னுமா
ஓ அந்த இந்த இதுல போட்டு
ஆமா அதுலந்த வர அந்த தீய்லியே வந்து அந்த தீ படுல்ல அந்த கறியில
ம்
அதுலேயே வந்து அது வெந்துர்னுமா அதுலயே வந்து பண்றாங்க அவுங்க நல்லாதா இருக்கு ஒரு நாள் கூட குடுத்து அம்ச்சாங்க
செரி செரி செரி நீங்க எப்டி பண்றீங்க ரெசிபி ஓகேவா உங்ளுக்கு
இன்னிக்கு தா ட்ரை பண்ற நானு அவுங்க வீட்டு சாப்பாடு சாப்ட்ருக்க அவுங்க அவுங் வீட்டு செஞ்சி குடுத் அனுப்புவாங்க எப்யாச்சு அந்த மா அது சாப்ட்ருக்கே செரி அது அது பீஃப்லியு பண்றாங்களா சிக்கன்லியு பண்லாமா மட்டன்லியு பண்லா எல்லா கறிலியு பண்லா ஆனா போன்லெஸ் பண்ணுமா அப்டின்னாங்க சேரி போன்லெஸ் பண்ணி ஒரு நாள் பாக்லா அப்டின் சொல்ட்டு சும்மா ஒரு அர கிலோ வாய்ங்ட்டு வர சொன்ன
ஆ
வாய்ங்கிட்டு வந்து குடுத்துட்டு வேலைக் கெளம்பிட்டாரு சேரி பண்லா இவ வீடு இவ வரத்துக்குள்ள பண்ணினு பண்ணி ரெடி பண்ணி வச்ட்டா வந்தவொனே நம்ம செஞ்சி குட்த்துற மாரி இருக்கனு அப்பதா சூடா சாப்டாதா நல்லாவு இருக்கு சேரி செய்வோ அப்டின்ட்டு அந்த சிக்கன் கட் பண்ணிட்ருக்கே நானு அத கட் பண்ட்டு அதுவு அ இதுல என்னன்னா கடையில வந்து ஓரளவுதா கட் பண்ணி குடுப்பா கீமா மாரி போட்டு தர மாட்டால்ல அந்த ஆ மட்டன்லனா பண்ணி குடுப்பாங்க சிக்கன்ல வந்து எப்டி பண்றது அதனால ஆ சிக் கன்ல எல்லா பண்ணி தர மாட்றாங்க ஆ சேரி நம்மளே கட் பணிக்லான்ட்டு போன்லெஸ் வாய்ன்ட்டு வந்துட்டேங்க அதுல வந்து கட் குட்டி குட்டியா கட் பண்ணுமா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆ என்ன சொல்லறதுன் ஃபோட் போட்டு நல்லா அரச்சினு பேஸ்ட் மாதிரி ஆயிடுது அது
மிக்ஸில போட்டு அரச்சுக்கிறீங்ளா சிக்கன
ஆமா ஆமா ஆமா அதுவு குட்டி குட்டியா அரச்சாதா வந்து பேஸ்ட் ஆகுது இல்லன்னா
ஆ ஆமா அதுக்கப்பறமேட்ல இது மாதிரி அதா நா சொன்ன ஓ
அதனால வந்து அத பேஸ்ட் மாரி அரச்சிட்டு அத எடுத்து வச்சிட்டு வெங்காயோ அப்டியே பொடிசா கட் பண்ணிடணு
என்னலாத ம்
வராது அதுனால அது ரொம்ப பொடி அதுனால அந்த வெங்காயோ வந்து ரொம்ப பொடிசா கட் பண்ணனு பொடிசா கட் பண்ணிட் ஆ அந்த சாப் சாப்பர்ல தா போடணு போல நானு அதா யேசிச்சி வச்சிருந்தே சாப்பர் போட்டாதா சரியா வரு இல்ல எவ்ளோ அவ்ளோல்லா குட்டி குட்டியா ஆ அதா அவ்ளோல்லா பாத்து எல்லா பண்ண முடி இந்த கடையான வச்சி நம்ம நடத்துறோ
உஹ அது என்னவோ கரெக்ட் தா நம்ம பண்றதே ஏதோ ஒண்ணு ஓ
சாப்பர்ல போட்டு ஆ பொடிசா அர அரிஞ்சிட்டு அந்த இதுலயே போட்டு போட்ருணு அந்த கறிலயே ஆனா அந்த கறில வந்து தண்ணியே இருக்க கூடாது ஃபுல்லா புழிஞ்சிடணு புழிஞ்சா சக்க மாதிரி ஆயிடணு
ஆ அதா என்ன
ஆ அந்த கறில வந்து தண்ணி இருந்துச்சின்னா அது சரியா வராது ஏன்னா அந்த குச்சில வச்சி நம்ம அந்த இது மேலதான வைக்க போறோ அது கீழ விழுந்துரு
கீழ விழுந்துரு
ம் அதனால கீழ விழக்கூடாதுன்னா அது கல் அது அப்டியே கணமா இருக்கணு ஃபுல்லா அப்டியே அந்த ஃபுல்லா புழிஞ்சி எடுத்துட்டோன்னா அப்டியே சக்க மாதிரி இருக்கு அது வச்சிட்டு அந்த ஆ வெங்காயமும அப்டித் அரிஞ்சதுக்கு அப்பறோ அந்த புழிஞ்சி எடுத்துரணு அதுல இருக்குற தண்ணி கூட ஏன்னா அதுலயு தண்ணி நெறையா விடு அதனால அதுவு எடுத்துட்டு அதுல வந்து என்னன்
பொது
அந்த தண்ணி வர்றதுதா பிரச்சனையே நம்மளுக்கு தண்ணி இல்லாம இருக்கணு அதுல ஃபுல்லா ட்ரையா
ம்
சேரின்னுட்டு அதுல இருக்குற வந்து மசாலால்லா நம்மளுக்கு என்ன ஸ்பைசஸ் தேவையோ எல்லா ஸ்பைசசு போட்டுக்கலா போட்டு கொத்தமல்லி கொஞ்சோ அதிகமா போடணு கொத்தமல்லி தா டேஸ்ட் குடுக்கு கொத்தமல்லி சாட் மசாலா ஆ கொஞ்சோ லெமன்னு கரம் மசாலா உப்பு அதெல்லாமே போட்டு ஃபுல்லா நம்ம வந்து கையிலயே வந்து ஃபுல்லா பெசஞ்சிடணு
நல்லா மேஷ் பண்ணிர்னு
ஏ ஏற்கனவே நம்மளுக்கு இது ஆ இதுவா தான இருக்கு கறிய வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோ ஆல்ரெடி
ம்
அதனால ஆல்ரெடி வந்து பண்ணதெல்லா அப்டியே ஃபுல்லா மிக்ஸ் பண்ணும்னா அது அந்த கறி ஃபுல்லாவே அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகணும் ஃபுல்லா ஆயிட்டு அந்த கலரே மாறிடும் அதுவும் காஷ்மிரி மெளகா மொளகாத்தூள் கொஞ்சம் நா வெறும் மெளகாத்தூள் கொஞ்சம் போடணும் அப்பதான் கலர் குடுக்கும் நம்ம வந்து அந்த அந்த கலர் எல்லாம் எசன்ஸ்ல்லாம் ஆட் பண்ணக்கூடாது
போ எனக்கு ஒரு டவுட்டுங்க இந்த கஷ்மிரி மிளகாத்தூள் காரமாகாதா போட்டா
இல்ல அது கலர் தான் குடுக்குது அதுல அவ்வளவு காரம்ல்லா கெடையாது கலருக்காக தான் அது இருக்கு இப்ப சமைக்கும் போது ரெட்டு ரெட் கலர்ல ஆரஞ்ச் கலர்லலாம் இருக்கும்ல்ல சில சமையல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் அவுங்க என்ன ஆட் பண்றாங்களோ அது தெரியல ஆனா வந்து ந்து அது அப்படி இருந்தாதான் வந்து கலர் குடுத்தாதான் அது பாக்குறதுக்கு கொஞ்சம் சாப்புடுறதுக்கு இன்னும் ஆசையா இருக்கும்
இல்ல நானே காஷ்மீர் மொளகாத்தூள் வாங்கி வச்சிருக்கே அத சமைக்க போடவே பயமா இருக்கு ஐயோ காரமா ஆயிருமோ காரமா சாப்டவே மாட்டாங்க
இல்ல நீங்க கொஞ்சமா போட்டு பாருங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்க ஓகேவா இருந்துச்சுன்னா அது அது ஆனா வந்து ஃபுல்லாவே அது போடாதீங்க இது கொஞ்சம் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுங்க
உம் அது யோ நல்ல வீடியோல்லலாம் சொல்லி இருந்தாங்க அந்த மொளகாத்தூள் பண்ணுங்கன்னு ஆ ஆ
ஆமா எல்லா வீடியோலையும் அ பாதி பாதி இது பாதி அது பாதி போடுங்க அப்படின்னு தா சொல் சொல்றாங்க சேரின்னு சொல்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள ஒரு தட ட்ரை தான் பண்ணுங்களே
ஆ ட்ரை பண்ணி பாக்குற
ஆ அத வந்து ஃபுல்லா பெசஞ்சு அந்த மாவு வந்து நல்லா ஊறணும் அ அத மாவுனா அந்த பேஸ்ட்டு ஃபுல்லா கையில தா பெசையனு னு நீங்க வந்து கிளவுஸ் போட்றதான் சில பேர் எல்லாம் கிளவுஸ் போட்டு பண்றாங்க அந்த வீடியோலல்லாம் பண்றாங்க சில வந்து அந்த ஸ்மெல் ஒத்துக்காதுல அதுக்கப்புறம் க கவுச்சி வாசன வரும்ல கையில அதுனால அவுங்க வந்து கிளவுஸ் போட்டு பண்றாங்க நீங்க கையில பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஃபுல்லா நல்லா பெசையணும் அதுல எல்லா பக்கமும் அந்த உப்பு மொளகாத்தூளு மஞ்சத்தூளு அந்த கரம் மச மசாலா சேட் மசாலா லெமன் எல்லாமே போனும் மெயினா வந்து பொடிசா கட் பண்ண வெங்காயமும் கொத்தமல்லியும்
அ
கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமா போடணும் அதுதான் மெய்ன் மேட்ரே ஃபுல்லா போட்டு உங்க ப்ரிட்ஜ் ஒரு டப்பால போட்டு ப்ரிட்ஜ்ல வச்சிருங்க அது நல்லா ஊரணும் ஒரு ஒன் அவர் டூ அவர்க்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து நீங்க செய்யலாம் நீங்க வந்து வட மாதிரி போட்டு கூட ப்ரை பண்ணிக்கலாம் இல்ல நீளமா இரு க்க உங்க இப்ப எல்லார் வீட் அந்த கறி இருக்காதுல்ல அந்த கறி ஆ அந்த குச்சி இருக்காது அந்த கறில்ல வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருக் க்க முடியாது எல்லார் வீடலயுமா இருக்கும் சில பேர்
கூட வட மாதிரி சுட்டு எண்ண ஊத்தி கூட எடுத்துக்கலாம்
ஆமா ஆமா ஆனா டீப் ப்ரை பண்ணக் கூடாது ஷலோ ப்ரை தான் பண்ணனும் ஆமா ஷலோ ப்ரை தான் பண்ணனும் பண்ணிட்டு அது மேல லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு அதுல சைட்ல அந்த புதினா சட்னி இல்ல மயனிஸ்ஸு. அப்புறம் அந்த வெங்காயம் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே அப்படி இல்ல அப்படின்னா வந்து சப்பாத்தி அ இருக்குல ஆ ஆனா வந்து மைதால செய்யணும் சப்பாத்தி மைதால செஞ்ச சப்பாத்தி வந்து ரொம்ப மெலிசா சுட்டு அது நடுல அந்த நம்ம செஞ்ச ஷீக்கவாப வந்து லை அப்படியே நீளமா அதுல வச்சு கொஞ்சம் மைனுயனி வெங்காயம் கொஞ்சம் அது ஆ மைனஸ் அந்த டொமேட்டோ சாஸ் ஆமா டொமேட்டோ சாஸு அதெல்லாம் வச்சு ரோல் பண்ணி அ ஷீக் ரோல்ன்னு கூட விக்கிறாங்களாம் கடையில
அப்படிங்களா நான் அது மாறி கேள்வி படல நம்ம சவர்மா சாப்பிட்டு
ஆ இல்ல இப்படியும் விக்கிறாங்களா ஷீ ரோலன்னு சொல்லிட்டு அந்த ஆனா வந்து அந்த மைதால செஞ்ச ரோ அந்த சப்பாத்தி தான் அ போடுறாங்க கோதுமைல எல்லாம் செய்ய மாட்டறாங்க இந்த மைதா ஆமா மைதால தான் செய்யறாங்க
நம்ம ஹெல்த்தி வர்ஷன் வேணும்னா மைதாை செஞ்சுக்க வேண்டியதுதான்
ஆமா இல்லன்னா இதுக்கு கோதும கொஞ்சம் மைதா கொஞ்சம் சொல்லி மிகஸ் பண்ணி கூட பாத்துக்கலாம் இப்ப பசங்க வாயில
ஆ ஆமா அதுங்க வாயில அனுப்புறதுக்கு டேஸ் யும் வேணும் ருசியும் வேணும் நம்மளுக்கு ஹெல்த்தியும் வேணும் பாவங்க நம்ம நம்மள வளத்த அம்மாங்கல்லாம் பிக்கப் ஆயிட்டாங்க நம்ம வளத்துறம் பாருங்க
ஆமா அதனால இப்படி பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்நாக்ஸ்க்கு
ஆ பண்றேன் நீங்க வேல செஞ்சுட்டு இருக்கவங்கள வேற நான் ஃபோன் பண்ணி டிஸ்டப் பண்ணின்
இல்ல இல்ல பரவால சரி ஆ ஓ சரி சரி ஓகே